ஆஹ் வணக்கம் தோழரே
குதுங்ளா
ஆஹ் வணக்கம் தோழரே ஆஹ் நல்லார்க்கீங்ளா
ஹலோ
ஹலோ ஆஸ் தோழரே நான்
ஆ என்னா பண்றீங்க
ஹலோ
ஹலோ பின்னாடி சவுண்டு கேக்குது என்ன பண்றீங்க ஆ கேக்குது கேக்குது
ஆ
சொல்லுங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கே நீங்க
ஆ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோங் தோழரே நீங்க என்ன பண்றீங்க தோழரே
ம் நாங்களா நாங்க ஒர்கு
ஓ சேர் சேர் சேர் சேர் ஓ ஒர்கு என்ன மாரி ஒர்க்கு தோழரே
நாங்ளா
ன்ன மாரி ஆ
ஆ சாஃப்ட்வேர் ஒர்க்கு இது தெரியுங்ளா நெட்ஒர்க்கு
ஓ சேர் சேர் சேர் சேர் சேர்
சென்னையில ஒர்க் பண்ணிட்டுருக்கே
சரிங்க தோழரே ஆ இப்ப தலைப் ப்ப பத்தி எதுவு சொல்றீங்ளா ஏதாவ்து தலைப்பு வச்சுறுக்
நீங்ளே சொல்லுங்க நா சொல்ற
ஓ தலைப்பு நா சொல்லவா தோழரே ம் நம்ம வந்து அ சாலை விதிகள் பத்தி பேசிருப்பாங்க அ ஜென்ரல் ர்லா வந்து அத பாதுகாப்போன்னு சொல்லிருப்பாங்க ஆனா அ இந்த அடிப்படை இது வந்து லைசன்ஸு அது இல்லாம வண்டி எடுக்குறது தப்பா இல்லையா அதுவும் ஆ நம்மளுக்கு சில ஆ தில வரைமுறைகளு ஒண்ணுருக்கு இத்தன வயசுல இருக்கிறவங்களுக்கு தா லைசன்ஸ் குடுக்கணு ஒண்ணு இருக்கு
ஆமா
அத அதுக்கு கீழ் உள்ளவர்கள் வண்டிய எடுத்துட்டு அ ஓட்றது சரியா தவறான்ற தலைப்பு பத்தி பேசலாமா தோழரே
ஆ ஓகேங்கா நீங்க தம்பினே கூப்புலா ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ என்ன தோழரே
தம்பினே பேசுங்க ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ இல்ல பரவால்ல இல்ல இல்ல இல்ல தோழரே அது அப் ப்டியே பேசி பழகி போச்சி அதனாலதா ஆ ஆ
ம் சொல்லுங்க தா ம் இத பத்தி பேசலாங்களா என்ன அது ஓட்டுநரு அன்னஇத பத்தி பேசுறாங்களா உரிமத்த பத்தி
ஆ சொல்லுங்க ஓட்டுநர் உரிமம் வந்து இல்லாத
ஆ ஆம்ப ஆமா
ஆ அவங்க வண்டி ஓட்றது தவறா இல்லையா பிளஸ் ஆ வயதுன் ஒண்ணு இருக்கு
ஆமா கரெக்ட் தா அன் வயதுக்கு கீழ வண்டி ஓட்டக் கூடாது ஆமா ஆனா வந்து இப்ப எல்லா
த்து ஓட்டுறாங்க அது மூலயமா விபத்துகள் உண்டாகுது அது கரெக் அது வந்து அ சொல்லுங்க தோழரே
ம் அதான ஒங்குளுக்